நல்லா இருக்கும் அங்கல்லாம் மழ பெயுதாங்க
ஆமா நேத்து கொஞ்சம் மழ பெஞ்சுது
உம் இங்க மழை இல்ல மழை இல் இப்ப மழ இல்ல நைட் லைட்டா மழ பெஞ்ச்சு
ஆமா அப்படிதான் இங்கேயும் நைட்டு மழ பெய்ஞ்சுது எங்க வீட்டுக்கு மட்டும் கரண்ட் ல்ல ப்பா நைட் ல இருந்து ஆமா அதுக்குதான் அந்த இபில சொல்லி வச்சு இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆள் வர மதியம் வர்றேங்கிறாங்க
உம் கரண்ட் இல்லைன்னா தூங்க முடியாது
அது யூ பிஎஸ் இருக்கிறதுனால ஏதோ ஃபேன போட்டு தூங்கிட்டோம் கிளைமேட்டு் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால அது தூங்கியாச்சு தண்ணி பாத்தீங்கன்னா காலைல அந்த ஒரு டப்பு தான் தண்ணி வந்துச்சு அத வச்சு பிள்ளைங்க ஊத்தி விட்டு கிளத்தி விட்டு தண்ணிக்குதான் கொஞ்சம் மோட்ரு போட விட்டுட்டேன் காலைய எஞ்சி ட்டு தண்ணி போடாம போயாச்சா சோ இருக்கிற தனிய வச்சு அட்ஜஸ்ட் பண் ணி புடிச்சு கிடிச்சு எப்டியோ சமச்சு கெளப்பி விட்டாச்சு அப்படி அப்படியே கெடக்குது உம் இனிமே தண்ணி வந்துதான் பாக்கணும்
ஆ நாளைக்கு சாட்டர்டே சண்டே லீவ்வா தானே இருக்கும்
இனிக்கு ஸ்கூல்பா பசங்க போயிட்டாங்க அ இனிக்கு ஸ்கூல் ம்ம் ஆமா நல்ல வேளைக்கு அவங்க போயிட் டாங்க அவங்க இருந்தாங்கன்னா இன் னோ கரண்ட் இல்லாம இருக் கமாட்டாயங்க
ஆமா ஆமா எங்களுக்கு லைட்டா போச் ச்சு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் திரும்ப கரண்ட் வந்துச்சு அ எங்களுக்கு அடுத்த மாஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அன்னால அந்த ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்ப அப்புறம் நாங்களும் ஊருக்கு போயிவோம் செரி செரி என்ன சமைச்சிங்க இன்னிக்கு
பனிதா இருந்தது செரி இருக்கத வச்சு ஒரு புளி கொலம்பு வெங்காய வெள்ளபுடு புளி கொலம்பு வச்சு ட்டு ஒரு கூட்டு வச் சச்சு சொசோவ் உ இருந்தது அத போட்டு கூட்டு வச்சுட்டு ஆமா அதவெச்சு குடு பாச்சு ஆமா கா காலைலக்குமே சும்மா‌‌ நூடுல்ஸ்‌கிண்டி‌ சாப்பட சொல்ட்டு குடுத்த அவ்ளோதா அ எது ஆமா நா ஈசியா சமச்சாச்சு ஒன்னும் அரைக்கலாம் முடியாது இவீங்களுக்கு சட்னி வேணும் அது வேணும் பாயிங்க வெரிட்டுன் ல்ல எப்டியோ கிள கபி ஊட்டாச்சு அவங்க வர்றதுக்குள்ளயே எல்லா வேலயும் முடிக்கணும் தண்ணி வந்தக்கப்புற தான் ஒரு வேலய முடிகனும் ஆமா அப்டிய அப்டியே கிடக்கு ஆமா அதான் நான் ஃரீயா இருக்கேன் செரி இப்பயே பேசிருவோம் அப்புறம் நம்ம பிசீ எயிறோம்
ஆமா ஆமா ந வந்தா ஒன் வீக்ல ஊருக்கு பொறக்கு முன்னாடி முடிச்சுடுவன்ட்டுதா பேசலான்ட்டு நாங்க இன்னைக்கு காலையில பூரி சமச்சோம் பூரி வச்சு பூரி கிலங்கு பண்ணேன் எப்யும் போலதான் நாங்க அங் இதெல்லாம் இது பட்ட பட்டயிலைல எல்லாம் போட்டு தாளிக்க மாட்டான்
ஆ
கடுகு போட்டு தான் தாளிப்போம் எப்பையும் போல் செஞ்சுட்டு வெங்காயம் தக் காளி இதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வனக் விட்டு இதை மசிச்சு வச்சு அதுல ஊத்தி சேர்த்து விடுறதான்
ஆஹ் ஆஹ் ஆஹ்
நல்லா இருக்கும்
ஆமா அந்த மாரி மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் பொட்டு கடலை வந்து அரைச்சு நாங்க போடுவோம் கொஞம் திக் னஸ் கொடுக்கறதுக்காக ஆமா பொட்டுக்கடலைய அரைச்சு கரைச்சு வச்சிட்டு அத போட்டுக்குவோம் ஆமா ரொம்ப நறைய வே வேணும் அது தண்ணியை ஊத்துனா தண்ணியா இருக்கும் ஸோ இதை கொஞ்சம் போட்டு இது பண்ணேன்
புரியுமே நாங்க முதல்ல எல்லாம் மைதால போடுவோம் அது வந்து ஒயிட்டா இருக்கும் கொஞ்சம் இதா இருக்கும் இப்பல்லாம் மைதா ஒத்துக்க மாட்டிதான் அத னால ஆட்டால் உம் நல்லா வரும் ஆட்டால இப்ப போட்டு பழகியாச்சு கொஞ்சம் ரவா ரெண்டு ஸ்பூன் ராவா சேப் போம் அதனால இப்ப ஒரளவுக்கு நல்லா வருது பூரியும் உம் பூரி இந்த ஐட்டம்லாம் செஞ்சா வீட்ல காலி ஆயிரும் சீக்கிரம் இதாயிரும் தனித்தனியா செய்ய வேண்டாம் ம இட்லி தோசைன்னா சட்னி ரெண்டு சட்னிபண்ணுவேன் எங்க வீட்ல எல்லாம்
ஆமா அப்படிதான் அஹ் இருக்கிற ரெண்டு ஆளு எங்க வீட்டு்லயே பார்த் தீங்கன்னா எனக்கு ரெட்டு குடு எனக்கு ஒயிட் குடு சட்னி அப்படிம்பாங்க ஆமா அவுளுக்கு புடிச்ச சட்னி வச்சிருக்கீங்க எனக்கு புடிச்சது வைக்கலையா
அப்படித்தான் என்கிட்ட அந்த சட் ஏன்னா கொஞ்ச கூட சாப்டுவா புள்ள அதனாலயே அவுளு கொறிச்சி சட்னி உங்களுக்கு ஒரு சட்னியு பண்ணிற்றது உம் இட்லி தோச எப்பயாவது அடிக்கடி பண்ண மாட்டே எப்பயாவது பண்ணுவோம் மத்தபடி இந்த சப்பாத்தி ஐட்டம்
உம்
அது மாரிதா மாத்தி மாத்தி பண்ணிகிட்டே இருப்போ நாங்களு இன்னிக்கு மாத்தியான கர்ணக்கெலங்கு தா ஓ இதா வெச்சிருக்கோ மசாலா மாரி பண்ணி ட்டு தக்காளி ஒன் பாட் ரைஸ் தக்காளி மாரி செய்வோ அப்டின்
செரி செரி செரி தக்காளி சாதம் உம் செரி செரி செரி வீ ட்டுல இருக்கும் போது உங்களுக்கு பிள்ளைங்க வீட்ல இருக்கையல்ல சூடா செஞ்சி சூடா சாப்பட்ற ஆமா ஆ எங்களுக்கு இந்த போறதுனால எங்களுக்கு காலையிலயே வேல முடிஞ்சிரு வேல எல்லா ஒம்போது மணிக்கு முடிஞ்சிடு ஆமா பசங்க வீட்ல இருந்தாதா அது இருந்துட்
ஆமா ஏதாவது வெளாண்ட்டிட்டே இருக்கற்து இவங்க டிவிய பாக்கறது பொருள் எடுத்த எடுத்த எடத்துல வைக் வெக்கிறதில்ல அந்த மாரி
அப்புற சும்மா உக்காந்துருப்பாயங்கலா அத குடுமா இத குடுமா ஸ்நாக்ஸக்கு இல்லையா அது இல்லையா அப்டிங்கிறது ஆமா வாடியே போவு
ஸ்நாக்ஸ்ல்லா மேக்சிமம் வெளியில வாங் குவீங்களா இல்ல வீட்லே செஞ்சிருவீங்களா
இல்ல வெளியிலதா வாங்குறது வீ ட்ல என்ன நீங்க வீட்டுல எல்லா செய்வீங்களோ
பண்ணிடுவோ அந்த தந்தறப்போ வெள்ள பணியார உம்ச்ச் அது மாரி பண்ணுவோ ஆ இருந்தாலு வெளியிலே வா ஆமா ஆமா ஜாயிண் ஃபேமிலியாதா இருக்கு ரெண்டு பேர் தா ஒரு நாங்க ரெண்டு மூணு பேரு அவுங்க ரெண்டு பேரு அது மாரிதா ஆ ரொம்ப இல்ல இருந்தாலு வெளிலயு கொஞ்ச கொஞ்ச வாங்குனாதானே சாப்பிட்றாங்க பி பிஸ்கெட் ஐட்டம் இந்த மிக்சர் அது மாரி கொஞ்சம் கொஞ்சம் சாயங்காலத்துக்கு வாங்கி வச்சுப்போம் உம் ஸ்கூல் குடுத்தத்து எல்லாம் ஸ்கூல்ல இப்ப எல்லாம் இது தானே செய்யறாங்க ஹெல்த்தி ஐட்டம் ம இதுமாரி தான்
பயறு உம் பயறு அந்த மாதிரி அவிச்சு குடுக்கறது கெழங்கு பயிறு ஃப்ரூட்ஸு எதாவது அந்த மாதிரி வச்சு விடுறது ஆமா ஸ்கூலு கொடுத்து விட்டாதான் அதெல்லாம் சாப்பிடுவாங்க வீ வீட்ல வ ச்சு சாப்பிட மாட்டாங்க ஸ்கூல்லுக்கு வச்சு கொடுத்து விட்டுட்டு ஆமா ஆமா
எங்கோட்ட அளுக்குலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த கட்பன்னி வச்சா கருப்பாவும்
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா அஹ் இருந்தாலும் நாங்க ஸ்கூலுக்கு குடுத்துறது ஆஹ் நாங்க அப்படியே பாதி ஆப்பிள் எடுத்துட்டு இவனுக்கு பாதி அப்படியே பாதியோடு அப்படியே வச்சுடுறது அவுங்களுக்கு அப்படியே ஆஹ் ஆமா அதனாலதான் ஒரு பாதியை நறுக்கி அப்படி அப்படியே முழுசாவே சா ப் பெரிய பசங்க தானே சரி முழுசா அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான் முடிஞ்சிச்சு ஆமா ஆஹ் சேரி சேரி ஆமா ஆமா சாயங்காலம் நாலு மணி ஆகும்
உம் எங்களுக்கு அங்கெல்லாம் ஸ்கூல்லல்லாம் செவன் தேர்ட்டி வரும் ம் ஒரு பையன் தான் காலையில செவன் தேர்ட்டிக்கு போய்டுவாங்க ரிட்டர்ன் வரும்போது டூ தேர்ட்டிக்கு குலாம் வந்துருவாங்க அங்க நார்மல் ரேஞ்சே அப்படித்தான் பெரிய கிளாஸ்க்கு வந்து த்ரீ தேர்ட்டி ஆகும் சின்ன கிளாஸ்க்கு அங்க கிளைமேட் வந்து சீக்கிரம் விடிஞ்சு ரும் ராத்திரி இருட்ட ஆகாது கொஞ்ச சீக்கிரம் இருட்டாயிருமா
ஆஹ் ஆஹ்ஹ் கேள்விப்பட்டிருக்கே ஆமா கேள்விப்பட்டிருக்கே சீக்கிரம போகணு வைக்கனு காலையில டிபனும் செஞ்சு கொடுத்துருவீங்க பேக்கு
ஆஹ் மதியானத்துக்கு வீட்டுக்கு கூட்டிட்டுந்தேன் டூ தேர்ட்டிக்கு வந்துருவான்னுல
ஆஹ் ஆஹ் ஆஹ் இருந்தாலும் பசிக்காதா
ஒரு இழய எடுத் செய்வொம்ல இவனுக்குன் தனியா சில்லி சப்பாத்தி அது மாதிரி இட்லி பண்ணம்னா இட்லி பிடிக்கும் ரெண்டு இட் இட்லி ஃப்ரூட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஸ்புருட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்றது எதாவது குடுத்து குடுத்துவிட்ருவேன் உம் ஒரு ஒரு பிரேக் தான் குடுக்குறாங்க ஸ் ஸ்மால் ப்ரேக்கு நான் ரெண்டு தான் கொடுத்தேன் முதல்லமா ஸ்மால் பிரேக் கொஞ்சா தான் குடு குதாங்க சாப் சாப்பட முடியலை அப்படின்ட்டா கால்ல எந்திரிச்சுங்க வீட்டுலேயே சாப்ட்டு போயிருவாங்க அதனால ஒண்ணு தெரியாது போ படிக்கிறாங்க
ஆஹ் செரி செரி செரி ஆஹ் பா பாப்பா வந்து சிக்ஸ்த்து படிக்கிறா அஹ் தம்பி வந்து தேர்டு
ஓ ரெண்டும் ஒரே ரேஞ்சு தான்
ஆ பா தம்பி தேடு ஒரேஸ்கூல் தா ரெண்டேரும் ஒரே ஸ் தான் படிக்கிறாங்க ஆமா காலையில நா கொண்டு போய் விடுவேன் ஆஹ் காலையில நான் கொண்டு போய் விட்ருவேன் ஈவினிங் வரையில பஸ்ல வந்துருவாங்க ஆமா ரெண்டு பெரையும் நம்மளால விட்டுட்டு இது பண்ணிட்டு வர முடியல அதனால செரி காலையில விட் விட்ரது
அஹ இல்ல காலேலா அப்பா ஆபீஸ் போரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டு வந்துருவாங்க மதியியான வாக்க ஆப் டிஸ்னன் தான் நா போய் அ கூட்டிகிட்டு வந்துடுவேன்
உம்
உம் அதனால ஒண்ணும் தெரியாது அவங்க அதுக்க அப்புறம் வர மாரி இருக்கும் அப்புறம் அவங்க சாயங்க ஈவினிங் தான் வருவாங்க
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்ஹ்
மதியியானத்தில நா போய் கூட்டிகிட்டு வந்துவேன் உம்
ஆமா நமக்கு ஒரு இது எக்சச இருக் ப்ப ஆமா உங்களுக்கு அது வாக்கிங்னா கொஞ்சம் நல்லது கூட ஆமா அப்படியே நடந்து போறது கிறது எனக்கு க் வாக்கிங்கே அவ்ளக்கா இல்லாம போயிடுச்சு
எங்களுக்காக கிளைமேட்ட நல்லா இருக்கும் ஒரேடியா ரொம் ம்ப வெயிலா இருக்குது சம்ர்ல மட்டும்தான் அப்படி இருக் மொத்த டைம் இல்ல எல்லாம் டைம்ல எல்லாம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா உம் இருக்கும் அதனால வாக்க டிஸ்டன்ஸே நல்லாயிருக்கும்
ஆமா ஆமா ஆஹ்
ஆஹ் அங்க போனா நாலு பேர் பாக்கலாம் பேசலாம் அஹ் இவ ஹோம் ஒர்க் எல்லாம் கொஞ்ச கொஞ்ச பெண் அப்படிங்க இருக்கு நா போயிட்டேப்பந் பச பசங்கள்ட வரும்போது போன்ல பிக்சர் எடுத்து வந்துடுவேன் அப்புறம் வீட் ட்டில கொண்டு வந்து எழுது வைக்கிறது அது மாரி
உம் உம் உம் ஆஹ் ஆமா கொஞ்சம் போனாதான் அந்த பேரண்டட்ஸ் எல்லாம் பேச முடியும் வைக்க முடியும் டீச்சர்ஸ பார்த்து பேச முடியும் ஆமா நம்ம போலாட்டினா என்ன பண்றாய எனே தெரியாது கூடுக்குறவக்கு டச் இல்லாமல இருக்கு
லா மாரி இருக்கு
அங்க என்ன பண்றன் எப்படி ரியாக்ஷன் கொடுக்
உம் எங்களால இங்க கொஞ்சம் வாழ் கொஞ்ச சேட்டதான் ஸ்கூல்ல கேட்டா அப்பல்லாம் ஒண்ணும் பிள்ள நல்ல பிள்ள அப்படனு மாரி அது மாரி அ ஒரு அட்டன்ஸ்ல இருப்பாங்க நா இங்க இருக்க இருக்க அப்படிங்கிற மாரி மேம்ட ஒரு அட்டான்ஸ் போட்டுக்கட்டு இருபங்க
ஆஹ் ஆமா ஆமா அதா அதா இங்க தான் அப்படிதான் சேட்ட பண்ணுவா அதே இங்க இருறா சொல் பேச்சே கேட்க மாட்டான் ஆனா அவங்க மேம் சொல்லிட்டாங்க இங்க வீட்ல இருக்கும் போது அப்படிதா சொல்லி ஆகனும் அவங்கமேம் பேர சொல்லிட் டா போதும் ஆஹ் செரி செரி செரி செரி சொல்லக் கூடாது மேம்ட்ட சொல்லக் கூடாது மேம் ட்ட சொல்லக் கூடாது அப்டின்னு சொல்லிட்டு விரு விரு உட்காந்து இது பண்ணிருவான் ஏதாவது ரொ ஆமா ரொம்ப சேட்ட பண்ணான்னா கடைசியா இரு மேம்க்கு நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன் நீ சொல்றத நீ பண்றதெல்லாம் அனுப்புறன் அப்படின்னவொடனே டபக்கு உட்காந்துருவே ஆமா
வீ்ட்லியே சொல்லி கொடுப்பீங்களா இல்ல டியூஷன்க்கு தான அப்டிங்களா
நானே ஈவினிங் டியூஷன் எடுக்கிறேன் ஆஹ் அதனால அவங்களு சேர்ந்து எல்லாரும் பசங்களோட சேர்ந்து உட்கார்ந்து அவி ங்க அவிங்க வேலையில அவிங்களோட சேர் அதனாலதான இவிங்களுக்காக ன அவ் உகாந்து படிக்கிறது இல்ல செரி சேர்த்து வச்சு பசங் பசங்களோட பசங்களா சேர்ந்து படிச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆமா நானும் படி படிக்கிறன் அப்டின்ட்டு படிக்கிறது எழுதுறது அவங்கி வாட்டுக்கு எழுதுவாய்ங்க ஆமா இதுவே தனியா அவங்கி மட்டும் எழுதுரான் ஆனா நம்ம உயிர் தான் போகும் உம் ஆமா
ஆட்டோமேட்டிக்காக அதுக பண்ணும்போது இவனும் பண்ணடுவான்
ஆமா போட்டி இருக்கும்ல அந்த போட்டி போட்டு ஏ மக ரொம்ப போட்டி போடுறது நான் தான் நான் தான் ஒரு இது இருக்கும் எப்ப பாத்தாலும் எதுவாந்தாலு எனக்கு நா தான் ஃபஸ்ட் நா தான் ஃபஸ்ட் அப்படி இருக்கும் ஆமா அதனாலதான் அவனுக்கு அவலும் சொல்லுவா என்னைய எப்ப பார்த்தாலும் விட்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்ற தம்பிக்கு குடுப்பா அப்படிங்கிறது ஆமா ஆனா ஊனா அவனுக்கு குடுங்க அவனுக்க இத செய்ங்க
செரி செரி என்ன ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுப்பீங்க க்ளாஸ்
நான் ஆசுவலா வந்து இப்போ வர்றது ஒரு செவன்த் வரைக்கும் தான் வறாங்க நான் டென்த் வரைக்கும் எடுக்கலாம்னு போர்டு போட்டு போட்டுருக்கே அப்படி யாரும் வரல டென்த்துக்கு எல்லாம் இன்னும் ஆஹ் நான் முன்னாடி எடுத்திருக்கேன் மேரேஜ்க்கு முன்னாடி எடுத்திருக்கேன் டென்து டுவெல்த்லாம் எடுத்திருக்கேன் ஆமா சேரி இப்ப ஆனா டச்சு விட்டு போச்சு நமக்கும்
ஆமா ஆமா இப்ப டென்த் இதெல்லாம் சிலபஸ் எல்லாம் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும்
ஆமா ஆமா சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கும் சே நம்ம பாத்துக்கித்து எடுத்து
இல்ல பா ஆன்லைன்ல பாத்து கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா நம்மளே எடுக்கா ஆரம்பிச்சுடா பிக்கப்
ஆமா ஒரு ஒரு வருஷம் கஷ்டமா இருக்கும் அடுத்த வருஷம் நம்ம அதே இத எடுக்கும் போது நமக்கு அது அப்படியே பழகிரும் கொஞ்சம் பசங்களும் சேருவாங்க சரி பாப்போம் இப்போதைக்கு நாலு பேர் தான் வர வர்றாய்ங்க இப்போதைக்கு நாலு பேர் தான் வர்றாய்ங்க சரி வர வரட்டும் பாப்போம் உம் ஆமா
எடுக்கறதுல்ல சும்மா வீட்டுல எங்களுக்கு வீட்